கேக்குதா உங்களுக்கு? கொஞ்ச சவுண்டா பேசுங்க
கேக்குது கேக்குதா உங்ளுக் கேக்குதா ஆ ஆ இதா சும்மா நீங்க
சாப்ட்டாச்சா?
ஆ நா சாப்ட்ட நீங்க சாப்ட்டிங்ளா?
இல்லங்க இனிதா
ஒர்த்துலா முடிஞ்சிச்சோ
அதலா இல்லங்க ஒன்னு இல்ல
ஆ இப்பதா டெலிவரி ஆயி இப்பதா தம்பி இப்பதா ஃபீட் பண்ணி தூங்க வச்சே ஹலோ ஆ இந்த இப்பதா தூங்குறா இவ்ள நேரோ ஒரே அழுகை இப்பதா நாப்பத்தஞ்சிநாள் ஊ
அப்றோ சட்னிதா ம் அப்டியா ஓ நாப்பது நாளைக்கு ஊசி போடுவாங்கள்ல ஆமாஆமா அதுக்கப்பறோ அடுத்து இன்ஜெக்சனு நாலுமே ஒட்டுக்கா போட்டாங்களா இல்ல தனித்தனியா போடுறீங்ளா
இப்பதைக்கி எவ்ளோ போட்டாங்கன்னா நா அ மூணு ஊசி போட்டாங்க கைல
ஒட்டுக்கா போட்டாங்களா ஏன்னா சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல சொல்லுவாங்களே தனித்தனியா போட்டுக் சொல்லுவாங்களா அதனால கேட்டே எங்க வீட்ல ஒரு குட்டி தம்பி இருக்கா
ஆ ஆ வே நாங்க பாத்தோ வெளிய கொ அமௌண்ட் குடுத்தம்னா க பழி இல்லாம போடுவாங்கல்ல அது பாத்தோ ஆனா என்ன சொல்றாங்கன்னா டாக்டர்லா அழுகணுமாமா பேபீஸ்
ஆமா அப்டிதா சொல்லுவாங்க காச்சல் வரணு அழுகணுன்னு சொல்லுவாங்க
கணு அப்டின்னாங்க சேரி அப்டின்ட்டு இப்ப பரவால்ல நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்
நீங்க ஒர்க் போறீங்ளா
இல்ல இல்ல காலேஜ் போறே நா
சா ஓகே ஓகே வீட்டுக்
கண்டிப்பா வர்ரேங்க கண்டிப்பா வர்ரே தம்பிய பாக்குறக்கு வர்ரே
ம் ம் இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலா
எங்க வீட்ல தம்பி பொறந்து ப இப்பதா பொறந்த மாரி இருக்கு ஒரு வருஷோ ஆச்சு
சா ஏ பைய ஏ பாப்பாக்கு ஐம்பத்தி மூணு நாள் ஆச்சி இன்னயோட
அவே பொறந்தப்ப ஊசில்லா போட்டான்னா அழுதுட் டே இருப்பா சினுங்கிட்டே இருப்பா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா
ஆமா அதுதா ரொம்ப பாக்கனு அதா இவன்க்கு பேசவு தெரியாதுல தம்பிக்கு அதனால ஆ ஆ
ஆ அப்ப பொறந்தப்ப ஊசி போட்டு வந்தப்ப தெரியாதுல்ல எதுக்கு அழுகுறான்னு தெரியாது பசிக்கு அழுகுறானா தூக்கத்துக்கு அழுகுறானா எதுக்கு அழுகுறா ஏ அழுகுறா ஒன்னுமே புரியாது
அதுதா அதுதா நா லைட் என்ன பண்ணட்டே ஊசி போட்டு வந்துட்டு தம் தம்பி கால தொட் டே தெரியாம தெரியல எனக் கால தொட்ட ஒன்னே நல்லா ம் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டா
அது நெனச்சி நெனச்சி அழுவா ஏ தம்பி தூங்கிட்டான்னு வைங்களே நெனச்சி நெனச்சி அழுவா அமைதியாவு இருப்பா தூங்குவா திரும்ப திரும்ப தேம்பி தேம்பி ஏ பாப்பா அழுகலங்க எனக்கு வெளிப் இப்பதா பதினெட்டு வயசு தம் இது வந் து ஏ சித்தப்பா பைய
சேரி சேரி ஒன் இயர் ஆயிடுச்சா இவனுக்கு பிப்டிதிரீயோ என்னமோ தா ஆச்சி
ஒன் இயர் ஆயிருச்சுங்க இப்பதா அவனும் பொறந்த மாதிரி இருக்குது ஆனா ஒன் இயர் ஆயிருச்சி கையெல்லா வயித் துல வச்சி எப்டி இருக்க நல்லா இருக்கியா எப்ப வருவ உன்னய எப்ப பாப்பேன்னு பேசிட்டுருந்தே இப்ப பாத்தா நேத்துதா மொதல் தடவ நடந்தா
அப்டியா இப் இப்ப எனக்கு என்னன்னா எப்டி சொல்றது அப்டியா சூப்பர்
இங்க பாருங்க கேட்டுட்டே இருப்பாங்க பாருங்க எட்டாவது மாசத்துலயே கேக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆமா எட்டாவது மாசத்துலேருந் கேக்க ஆரம்பிச்சுருவாங்க பைய ஏ ந நடக்கல எதுனால நடக்கல ஏ இன்னு நடக்காம இருக்கா எதுக்காக நடக்காம இருக்கான்னு
ஏ ஒன் இயர் ஆகி இப்பதா நடந்தானா
ஆமா இப்பதா நடந்தா இங்க எட்டு மாசத்துலேருந்து கேக்க ஆரம்பிச்சு
இல்ல இப்ப தம்பி ஏ பைய ம் ஏ பைய வந்துட்டு இப்பயே என்ன என்னன்னா கொஞ்ச ஆக்டிவா இருக்கா இப்பயே நிக்கிறா
காலையில அட்டு வறுப்பானா இல்ல நைட்டா
சிமம் நல்லாவே ஆக்டீவா இருக்கா இப்ப நம்ம புடிச்ச நிக்க வச்சோம்னா கால் காலையில தான்பா தூங்குறா நல்லா
நைட்டு இல்லையா
நைட்டு இல்ல நைட்டுதா நம்ம தூக்க கை நைட்டு தான பொறந்தா நைட்டுதா பொறந்தான்
அப்டியா ஏ தம்பி ஏ தம்பி காலையிலதா பொறந்தா
ஓ நைட்டு பொறந்தனால நைட்டு பொறந்தனால ஆ காலையிலதா கொழந்தைங்க தூங்குவாங்களா அதனாலதா என்ன
காலையில பொறந்த கொழந்த நைட்டு தூங்காதுன்னு
இல்ல ஆனா ம் இவன் வந்து கரெக்டா அந்த அந்த மாரி இது பண்ணிக்கிறா கரெக்டா அது நார்மல் டெலிவரி வேறயா பெயின் தாங்க முடியாம ஒரே அழுக ஹாஸ்பிட்டல்ல ஐயோ கஷ்டமே
இல்ல நேர்லல்லா பாத்துட்டு எனக்கு அழகையே வந்துருச்சுங்க
ஆ நா எனக்கு எப்டி சொல்றது ஆ அந்த டியூப் மாரி ஒன்னு போடுவாங்க பெயின் வரக்காக நம்மளுக்
அவுங்களுக்கு இன்ஜெக்ஷன் வேற போடுவாங்கல்ல
இது முதுகுத்தண்டுல போடுவாங்க நம்மளுக்கு டியூப் மாரி ஒன்னு பெயின் வர்றக்காக பண்ணுவாங்க அது போட்டாங்க கரெக்டா ஏ ஹஸ்பண்ட் முன்னாடி நா பெயின் காட்டிக்கக் கூடாதுன்னு கண்ட்ரோலா இருக்கே அவர பாத்த ஒடனே பெயின் ஓவரா வந்துச்சு அப்படியே முட்டி போட்டு கீழ உக்காந்து ஒரே அழுக அப்பா என்னால முடியல கூட்டு போய்ருங்க எனக் கொழந்தையே வேணா எனக்கு அப்டி ஐயோ அப்ப எப்டியோ நார்மல் டெலிவரியாயி ரெண்டு நிமிஷ கழிச்சு இதுக்குதா இவ்ளோ ஆர்ப்பாட்ட பண்ணோமா அப்டின்னு ஆயிடுச்சு
இல்ல எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அஞ்சாது மாசத்துலயே எங் சித்திக்கு சொல்லிட்டாங்க சி செக்ஸன் தான்னு தம்பி தம்பி குத்த வச்சு உக்காந்ட்டா
அது பாப்பா ப்ரீச் பொசிஷன்ல இருந்துக்குன்னு நெனைக்கிறே ஏன்னா நா பாப்பா வந்து செஃபாலிக் ப்ரெசன்டேஷனு சொல்லுவாங்க சஃபாலிக் ப்ரெசன்டேசன்னா தல வந்து
அத அதெல்லா கா ஆ ஆ உங்க இது அப்டி இருந்துதா அவ அப்டி உள்ட்டாவா இருந்தா
எனக்கும் கர்ப்பப்பைலா இருக்கா ஆனா த த தம்பி வந்து மூணு ஐநூத்தி இருவது கொழந்தைங்க வந்து மேக்சிமம்
ஆமாமா தம்பி வந்து ரெண்டு ரெண்டு எட்நூறுதா
ஆ பரவாயில்ல ரெண்டு எட்நூறுக்கே சி செக்ஷன் பண்ணிருக்காங்க எனக்கு ஏதோ க கடவுள் புண்ணியோ நார்மல் டெலி தல கீழ எறங்கலன்னு வேற சொல்லிட்டாங்களா அதனால என்னாச்சு அது நல்லா புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி எப்டியோ கரெக்டா டெலிவரிக்கு ஒரு ஆஃப்னவர்ல இங்க எதோ சொல்லுவாங்கல்ல மெராக்கல்னு நெனைக்க
உ மெராக்கிள் சாதன படச்சிருக்கீங்க சாதன படச்சிருக்
அது சத்தி
உங்களுக்கு பயமா இல்லையா
இ இருந்துச்சு இருந்துச்சுப்பா ரொம்ப பயமா இருந்துச்சு அது எப்டி சொல்றது அந்த டியூப் விட்றேனு சொல்லி சொன்ன ஒட்னே பேக் தூக்கிட்டு வெளிய வந்துட்டெ
உ
அந்த பேக சீரியஸாக இத நா பொய் சொல்லல சீரியஸா ஜடெல்லா இல்ல
ஓ நார்மல் டெலிவரினா இப்
நார்மல் டெலிவரி நம்ம நார்மலா நம்ம எப்பயுமே போற கேஷுவல் ட்ரெஸ்
எப்டி அந்த ஃபீடிங் ட்ரெஸ் மாரி போடுவோம்ல அந்த மாரி என்ன பேண்ட்டு இல் மட்டு பேண்ட்டு இருக்க கூடாது ஃபுல்லாக அப்டி க்ளோஸா இருக்கணு
அ ஆமாங்
அந்த மாரி அ சி செக்சனு சொல்லல ஃபர்ஸ்டு சி செக்சனு தா சொன்னாங்க அந்த ஆ ஹாஃப்னர்ல நல்ல நடந்தத மெடிக்கல் மிராக்கல் இந்த மாரி அந்த ஹாஃப்னர்ல தம்பி கீழ எறங்கிட்டா ஆ பெய்ன் ஆனா எட்டு மண்ணேரோ கிட்ட
தம்பிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க என்னது ஃபஸ்ட் என்ன ஃபஸ்டு சி செக்ஷன் தா பண்ணிருந்தாங்ளா ஃபஸ்ட் பாப்பாக்கு தம்பிக்கு பத்து வர்ஷோ கேப்பு
சேர் சேர் செரி
நார்மல் டெலிவரி ட்ரை பன்லானு சொல்லி தேர்ட் மந்த் சொல்லிருந்தாங்க
செர் செரி செரி
ந்தப்போ ஹார்ட் பீட்ல எப்டி இருக்கு என்னன்னு பாக்க போயிருந்தோ ஹஃபில் கூட போயிருந்தே உள்ள போய் ஹார்ட் பீட்லா கேட்டுட்டோ பாப்பா நல்லாருக் சொல்லிட்டாங்க ஹெல்தியா இருக்குனு சொல்லிட்டாங்க அப்பறோ பாத் தா அஞ்சாவது மாசோ தம்பி குத்து வச்சு உக்காண்ட்ருக் அது வந்து கால் வந் ந்து என்ன ஆயிச்சுனா ஃபர்ஸ்டு போட்டாங்கள பத்து வர்ஷ முன்னாடி ஸ்டிச்சு அந்த ஸ்டிச் கிட்ட கால் வச்சு உக்காந்துட்ருக்கானு சொல்லிட்டாங்க இப்ப என்ன ஆயிருச்சு ஆறு ஏழு எட்டு மாசோ ஆச்சா அந்த கால்லா நகரவே இல்ல
கஷ்டோ ஆனா இப்ப எப்டின்னா எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சா ஆ
ஆனா ஸ்டிச்சு பிருஞ்சுரு சொல்லிட்டாங்க கஸ் ஃபஸ்ட் போட்ட ஸ்டிச்சு இவ இப்டியே உக்காந்துட் டே இருந்தாங்கனா உங்களுக்கு ஃபஸ்டு போட்ட ஸ்டிச்சே ஒன்னொன்னா கிழுஞ்சுட் இருக்குன் சொல்லிட்டாங்க பெயின் ஜாஸ்திய ஆயிட்டே இருந்தது அடிக்கடி கூட்டு போய் அட்மிட் பண்ணிட்டே இருந்தோ நார்மல் டெலிவரி பெய்ன் இல்ல அடிக்கடி பெயின் சும்மா ரொம்ப பெய்ன் ன் வருது நிக்க முடில அப்டின் சொல்லிட்டாங்க அதுனால அடிக்கடி போயி ஹாஸ்பிட்டல்ல அட் பண்ணும் போதுதா சொன்னாங்க தம்பி வந்து ரொம்ப உட்காந்டே இருக்கா நகரல ஆனா பேபி ஹெல்தியா இருக்கு மூமெண்ட் இருந்தாலுமே தானா திரும்புவ் முமெண்ட் எல்லா முடுச்சு திரும்பு அதே மாரி அதே பொசிசனுக்கு வந்துருது பாப்பா அப்டி சொல்லிட்டாங்க
ஓ
அதனால அவங்க சொன்னொன்ன சி செக்க்ஷனு சொல்லிட்டாங்க நாங்ளே ஒரு நாள் நாளா பத்து நாங்ளே இப் ப்பயே பண்ணுங்கன் சொல்லி நாங்ளே அன்னிக்கே போய் பண்ணிட்டோ
அது வந்து பெருசா இருக்கு நார்மல் டெலிவரி சான்ஸே இல்ல அப்டினா அதா மூணு ஐநூறு நா ஷார்ட்டு தான நா நார்மல் ஒன் ஃப்டி டூ தா ஹைட்டு
தம்பி வந்து ரெண்டு கிலோ தா இருந்தான்
ப்பனு எனக்கு இங்க என்ன சொன்னாங்கனா சின்ன ஹாஸ்பிட்டல்லு சொல்லுவாங்கள நம்ம வீட்டுக்கு கிட்டருக்கும்ல ஏதோ ஒன்னா போவோம்ல அந்த மாரி ஆஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த மாரி இங் இங்க நார் பாப்பா எல்லாமே நல்லா இருக்கு அப்ப நா போம்போது ரெண்டு எட்நூறு இருந்தான் தம்பி எல்லாமே கரெக்டா இருக்கு சரி உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணிலா நீங்க கொஞ்ச பிர எனக்கு எதுமே எந்த ப்ராப்ளமு இல்ல ப்ரெஷர் சுகர் அந் ல எதுமே கெடையாது பீபியோ எதுமே இல்ல அப்படி இருகப்போ நா தம்பியு செஃபாலிக் பிரசன்டேசன்லா தா இருக்கா அண்டரட் பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நார்மல் டெலிவிரிக்கு சான்ஸ் இருக்கு
ஆ உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கேனுகு போம்போ ஜாலியா இருக்கும் பாப்பீங்ள
அ பாாப்போ எ பயமா இருக்கு ஏனா பஸ் டு பேபி அப்படிங்க போது நம்மளுக்கு வந்து நெறயா ஆனா உள்ளுக்குள்ள எப் எப்படி இருக்குமோ கொழந்த அந்த அனாமல் ஸ்கேன்லா போம்போது ரொம்பவே பயந்துட்டே இருந்தே ஏன்னா அதுதா நம் மனசு கேன அப்டி இருக்கும் போது எ எத ஏதோ சின்ன ஒரு பாட்ஸ்ல கூட ஏதோ ஒன்னு சொல்லிரு
எ ஒவ்வொரு தடவில டெஸ்ட் எடுக்கு போது எனக் பயமா இருக்கு நீ எதுக்டா இத்தன எடுக்றாங்க இப்படி அது அ அதுக்குள்ளா பய இல்ல
எனக்கு கைல ஒரு ஊசி ஒன்னு குத்திருந்தாங்க அ அத வச்சு என்னால த அந்த எப்டி சொல்றது பிளட்டு ஏத்துவாங்கள கல்லு வந்து ஒரு மாரி அந்த மாரி ஒன்னு பீச் அம்தி விடுவாங்க சிரஞ்சில வச்சு கைல ஆ அதுக்கு போட்டுருந்தாங்க அப்ப தம்பி தூக்கும் போது அந்த ஊசி வந்து இதுல குத்திச்சு ஊசி குத்திட்டே இருந்துச்சா எனக்கு அப்ப என்னப்
செரி ஒரே நிம்ச இருங்க எனக்கு ஒரு செகண்ட் கால் வருது உங்கள திரும்ப கூப்பிடுறே
ஆ அ பாய்